ஹலோ ஆ ஆ கேக்குது சிஸ்டர்
ஏ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேன் நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்க ஆ சாப்ட்டாச்சுங்களா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேங்க சாப்ட்டே சிஸ்டர் எல்லாரு நல்லாருக்காங்க அங்க எல்லாரு எப்டி இருக்காங்க
இங்க எல்லாரும் நலம் சிஸ்டர்
ஓகே ஓகேங்க ஓகே
அப்றொ என்ன ஏ ஃப்ரெண்ட்ஸ் என்ன இப்ப வேற ஸ்கூல் டைமு எல்லாரு லீவ் விட்ருப்பாங்க இல்ல
ஃப்ரீ டைமு அஎதாது
ம் சொல்லுங்க இல்ல இப்ப லீவ் டைம் இல்லேல ஹலோ இப்ப கேக்குதுங்ளா சிஸ்டர் ஹலோ ஆ இப்ப வேற வந்து சம்மர் டைம்ன்றது அதனால எல்லாருக்கு லீவு விட்ருப்பாங்க ஹலோ இப்போ கேக்குதுங்ளா
கேக்குதுங்க கேக்குது சொல்லுங்க
ஆ எல்லாருக்கு லீவ் வுட்ருப்பாங்க சோ வந்து எல்லாரு வீட்ல இருப்பாங்க அப்பருந்தால ஜாலியா பசங்க கூட எல்லாரு கூடயு ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க என்ன வெளில எனா போயிருக்கீங்ளா
ஆ எங்க சிஸ்டர் அப்ப ஈவினிங் டைம்ல தா போனா போனு இல்லனா மதியொலா வெயில் போட்டு கொழுத்துதா ஈவினிங் டைம் ஆனா மழ வர மாரி ஆயிடுது எங்க எப்டி வெளிய போறது வீட்லயேதா இருக்கோ மல வந்தா ஏதாது வீட்லயே செஞ்சு சூடா சாப்ட்டுட்டு மத்த டைம்ல லெல்லா நல்லா பேசி
இங்க எங்கங்க மழை பேய்து கொஞ்ச நாள் பேஞ்சுது அதுக்கப்றோ இப்ப வெயில் தா அடிக்குது செம்ம வெயில் அடிக்குது ஆனா
அப்டிங்களா இங்க டெய்லியு ஈவினிங் ஆனா கரெக்ட்டா பயங்கர காத்தடுச்சி இடி மின்னலோடு மல வந்துருது நைட்டு வரைக்கு வருது நைட்டு ஒரு ட்டென் லெவன் வரைக்கு வருது
இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஒன் வீக் வெறக்கு அந்த மாரி மழ பேஞ்சு அந்த மேரி இருந்திச்சு பட் இ இப்ப வந்து செம்ம வெயில் அடிக்குது வீட்ட உள்ள ஃபேன போட்டு உக்கா இருந்தாலுமே அப்டே வேர்த்து ஊத்திட்டு இருக்கு லைட்டா அந்த ஃபேன காத்து விட்டு வெளியே வந்தாலே போது தொத தொதோ தொதோனு வேர்வைல நெனஞ்சிடறோ அப்டி இருக் ஆ வெளில இப்ப ப ட்டூரு வெளில அந்த மாரி எங்கியு போலியா கொல்லிமலை மூணார் கேரளா அந்த மாரி நெறைய பிளேஸ்ல இருக் இல அந்த மாரி எதுக்கு
இப்ப ரீசென்ட்டா இந்த கோழிக்கோட் போயிட்டு வந்தோ சிஸ்டர் கோழிக்கோடு கேரளால இரு கொள்ளிங்களா அங்க ட்ரிப் போயிருந்தோ அங்க இங்க அங்க நல்லா அங்க நல்லா இதா இருக்கு குளிரடிக்கு அந்த மாரில்லா பாத்தா அத விட பயங்கரமா வெயில் அடிக்குது இங்க விட அங்க அதென்னா மத்தியோ வெயிலான வெயில்
ம்
ஈவினிங் டைம்ல சுத்தலானா மழ வந்துருச்சு அங்க கேரளால அதிகோ மழ வந்துரு இல்லீங்களா ஆனா நல்லா இருக்கு கிளைமேட் ஈவினிங்கான்னா அப்பப்ப கொஞ்ச மல வந்துருது நாங்க பீச் சைட் போயிருந்தனால மழ வந்துருச்சு ஈவினிங் நாங்க போய் சுத்தி பாக்கலானு நெனைக்கிறப்போ ம் அந்த மலையிலயு ஸ்விம்மிங் பூல்லெல்லா ஆடிக்கிட்டு ஈவி்னிங் டைம்ல நைட்டு வெரைக்கு விளையாண்ட்டு இருந்தோ ம் ம் ம் மல அப்டே வரு து அது உள்ளுக்குள்ள போயிட்டோம்னா மலையு வருது அந் தண்ணிக்குளையு இருக்கோ ஜாலியா விளாண்டுக்கிட்டு எல்லாரு
நாங்க எங்கியு போல ஆனா எங்க வீட்ல டெய்லியு அப்பா அம்மா கூட அக்கா அவங்ளே அக்கா அடிக்கடிப் பாப்பாவ கூட்டு வந்துருவா சோ வந்து இவ்ங் கூடயே டைம் போய்டு அது இல்ன்னா வந்து எங்ச்சி பக்கத்து வீட்ல எங்சித்தி பாட்டி எல்லா இங்க வந்து எங்க ஏரியால பாத்தா ஒரு கிராமம் தா சோ பக்கத்துல எல் வீட்க்கே பாத்தன்னா எல்லாருமே ரிலேட்டிவ் தான சோ அதனால ம் மோஷ் லி எங் வீட்ல போறடுச்சுனா எங் சித்தி வீட்டுக்கு போவே எங்க ஆயா வீட்டுக்கு போவே இல்லனா எங்க வீட்டுலயே வந்து எங் அக் அத்த பொண்ணு அவுங்கல்லா வந்து வந்து காய் வெளாறது இந்த மாரியும் இவ்ங் கூடையே டைம் போய்டும் சோ அதனால எனக்கு போர்டிக்காது அதுலயே நா வீட்லேயே இருந்துவேலவேல வெளியில போல வேலைக்கு ம் பர்ஸ்ட் நானு காலேஜ் முடிச்சு ஒரு ரெண்டு வருஷம் அந்த மாரி வேலைக் போயிருந்தே அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் படிச்சேன் அதுக்கப்புறம் திரும்ப வேலைக்கு போனே அதுக்கப்புறம் திரும்பவும் அதைபிடிக்கல நின் இப்ப சும்மா வீட்ல இருந்தே வேலைக்கு போறேன் சும்மா வீட்ல இருந்தே மொபைல்ல பண்ணுவாங்கல்ல அந்த மாரி பண்ணிட்டு ஃபேம்லி கூடயே ஃபுல்லா டைம் ஸ்பெண் பண்ணிட்டு இருக்கே
அவ்ளவுதா உம் ம் அதா இப்பயே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி கோங்க மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாம் கொஞ்ச கஷ்டம்தா உங்ளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது
ஆமா சிஸ்டர்
எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அ மேரேஜ் முன்னாடிலா வீட்ல பாத்தீங்க நா ஜாலியா சுத்திகிட்டு கிடப்பேன் எப்டினா நாலு பேர் அண்ண நா அண்ணா அக்கா தம்பி நாங்க நாலு பேரா சின்ன வயசுல எல்லா எல்லாம் ஒண்ணா சுத்திட்டு கொர்ற இந்த மாரி சம்மர் லீவுனா போதும் எங்க பாட்டி வீட்டுக்கு போயிருவோமா அங்க கிட்டத்தட்ட எங்க கசின்ஸ் மொத்தமே இருவது பேரு இருப்போ ஒரே வீட்ல ஒரே ஹா ஹால்ல எல்லாரும் படுத்து தூங்கிட்டு ஜாலியா காலையில ஆனா விளையாண்டுகிட்டு அந்த மாரிலாம் இருந்தது இல்ல இப்பெல்லாம் பெருசை ஆயி பாக்கவே முடியுறது இல்ல எல்லா அவுங்க அவுங்க லைஃப்னு போயிட்டாங்க மேரேஜ் ஜாகி அதுனால முன்னன்ல்லா ஒரு மாரி டிஃப் ரெண்டா இருந்துச்சு ஜாலியா எல்லாத்து கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாண்டுகிட்டு
ம் ஆமா அந்த மாரிலா இருந்தா செமயா இருக் கு நம்புளுக்கு வந்து உ அந்த அங்க இருக்குறதே வந்து ஓகே அந்த இடத்துக்கு திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வர்றது கூட தோணாது இந்த மா அந்த மாரி இருந்துச்சுன்னா சின்ன வயசுல நாங்களுமே என்னா பண்ணுவோ இப்பனா இப்பதான் நம்ம பெரியப்புள்ள ஆயிட்டோ நம்புளுக்குனு ஒரு தனியா வேம்படி பு வேல அது இது இதுன்றதாலே மனபுல ஆனா சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் லீவ் டைம்ல மே மந்த் அந்த மாரி லீவ்லா வரப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்ப வந்து என் கூட இருக்குறவங்க எல்லாரும என்னோட ஏஜ் தானே சோ அவுங்குளு ஸ்கூல் லீவு அந்த மாரி வரும் எங்க அண்ணலாம் அப்டி வீட்லதான் இருப்பாங்க இப்ப எல்லாருக்கும் ஒரே மாரி லீவ் வரதுனால என்ன பண்ணுவோம் எல்லாரும் வந்து அசம்பள்‌ ஆய்டுவோம் இப்ப எங்க அண்ண வேனா அங்க போயிட்டு அங்க என்ன பண்ணுவோ நாங்க எல்லா சேந்து சமைப்போம் ஒரு ஒரு வேலை காய்கறி கட் பண்றது அந்த மாரி கட் பண்ணி குக் பண்ணி எல்லா உக்காந் சாப்ட்டு எல்லாரும் உக்காந்து என்ன கேம் விளையாடலாம் பத்து பாட்டு பாடிக்கிட்டு இங்க இந்த பூஸ் டு இந்த ராஜராணி இதுமாரி நறையா கேம்ஸ் விளையாடிக்கிட்டு கொல்லிக்கி கொல்லிக்கி போயிட்டு அங்க விளையாடிட்டு அங்க த அங்க இந்த குளில வந்து அந்த தேங்கா மரோலா இருக்குல்ல அங்க அந்த. இளநி வெட்டி குடிச்சிட்டு செம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் அப்பதான் ஆனா இப்ப வந்து அந்த மாரிலாம் இருக்கும்ல ஏன்னா நமக்கு நா லீவா இருந்தாலு அவுங்களுக்கு லீவா இருக்க முடியாது எல்லாரு அவுங்க‌‌ அவுங்க தனித்தனியா அவுங்க அவுங்க லைஃப்பப் பாத்து போயிட்டாங்க ஏனா ஒரு சிலவங்க ஃபாரின் அந்த மாரி போயிட்டாங்க ஒரு சிலவங்க என்ன பண்ட்டாங்க வேலைக்கி விஷ்யமா வெளியே போயிட்டாங்க இந்த மாரி இருக்குறதுனால வந்து நம்பளால அவுங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடில நம்ப போனாலு யார்னா ஒருத்தங்க வந்து மிஸ் ஆகுறோல அது வந்து கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அந்த பழைய மாரிலா இருக்காதுல
ம் ம் கண்டிப்பா அதுதா நீங்க சொன்ன மாரி அங்க இருந்து வரதுக்கே மனசு இருக்காதுனு சொல்ற மாரி அங்க இருந்து நாங்க அந்த மாரி பாட்டி வீட்டுக்கெல்லா போயிட்டோன்னா கிட்டத்தட்ட முப்பது நாள் லீவு இருக் கோ இல்லீங்களா அங்க ஒரே ஒரு இருவத்தஞ்சு நாள் இருவத்தெட்டு நாள் அங்கதா இருப்போ கடைசில கிளம்பி வர சொல்றப்ப அடிச்சு நீ வா கெளம்பிவானு சொல்லி அடிச் சு அழுக வச்சு அழுதுதா வருவோ அப்பயு அங்க இருந்து வர்றதுக்கு மனசே இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கு ம் ஏ கூட்டு போறீங்க நா இங்கேயே இருந்துக்கிறே இங்கேயே ஸ்கூல் சேத்து விட்ருங்க அப்டிலா சொல்லிக்கிட்டு அழுத்துக்கிட்டு ஆனா ரெண்டு நாள் அங்க இருந்து வந்துட்டோன்னா மறந்துருவோ இங்க பழைய இதுக்கு பழக ஆரம்மிச்சிருவோ அந்த மாறிதா இருக்கு ம் அந்த மாறிதா இருந்தது முன்னல்லா
ஆமா ஆனா இப்பயுமே வந்து இத ஃபங்க்ஷன் அப்டி வந்து நெட்டு பாருங்ளா அப்ப எல்லாருமே அப்சென்ட் ஆயிடுவோ ஃபங்க்ஷன்ல முன்னாடியே வந்துவோ எங்கப்ப யாரும்னா ஃபங்க்ஷன்னா அவுங்க வீட்டுக்கு போயிடுவோ ரெண்ட் நாளு இப்ப உன்னாச்சு முன்னால்லா ஒன் வீக் முன்னாடி போயிடுவோ ஆனா பட் இப்ப வந்து அப்டி போ முடியாது நமக்கு வேல இருக்கு இல்ல நம் வீட்ல அம்மா அமாக்கு வேல இருக்கு அனால போ முடியாது அந்த லா அந்த டூ டேஸ் முன்னாடி இந்த ஒன் டே முன்னாடி போயிட்டு அங்க என்ன பண்ணுவோ பூ எல்லாத்தயு ஒன்னா உ உட்காந்து கட்றது அப்புறோ வெள்யாடறது இந்த மாரி பாட்டு பாட்றது அந்த டைம்ல சொல்லுங்க நா செம்ம ஜால என்ஜாய் பண்ணுவோ நீங்க சொல்லுங்க சிஸ்டர்
அதுதாங்க அந்தமாரிதா அதே மாரிதா அந்த மாரி மேரேஜீனா போய் முன்னாடி நாள் மூண் நாள் முன்னாடி அவுங்க வீட்ல போய் இருந்துட்டு இந்த ஓ‌ நைட் ஆன எல்லாரு உக்காந்து பூ கட்டுவாங்க பா பூ கட்ற்த்தா ஜாலியா இருக்கு அதுக்கு முன்னாடி நலுங்கு வெக்கிறதெல்லா வெப்பாங்கல்ல இந்த மாரி வந்து அத்த வீட் ச்ச நலுங்கு தாய் நலங்குன் சொல்லிதா வெப்பாங்க அப்போ சூப்ரா இருக்கு ஏ அப் இப்போ வந்து இப்ப எனக்கு நலுங்குன்னா என்னோட அத்த எல்லாரு வந் வேறு நம்ம யார யார்வாது இன்வைட் பண்ணி எல்லாரு வந்து நலுங்கு வெச்சு விட்டு அந்த தண்ணி எல்லா சீர்தண்ணி ஊத்தறன்னு சொல்லில்லா ஊத்துவாங்க அந்த மாரில்லா பண்ணி ஜாலியா இருக்கு அதெல்லாமே அது நம்ம ம நம்ம ஏஜ் பொண்ணுங்கல்லா நம்ம கூடயே வந்து இருப்பாங்க அந்த டைம்லெல்லா பாத்தீங்கன்னா அப்பல்லா இன்னு ஜாலியா இருக்கு ம்
நாங்னா பத்தே எனக்கு அண்ணாலா நெறைய பேர் இருக்காங்க அவுங்க கூட வந்து ம் செமைய டேன்ஸ் ஆடிக்கிட் ட்டு ஃபங்க்ஷன்ல பாட்டு டிஜே வெச்சுருவாங்க அவ்ளோதா அப்ப வந்து பெரிய்வுங்க சின்னவுங்கல்லா கெடையாது எங்க அக்கா எங்க மாமி எல்லாருமே வந்து எல்லாரையு இழுத்துட்ரு வாங்க வாங்க எ கூட வந்து ஆடுங்க ஆடுங்க அப்டி சொல்லிட்டு செம்ம ஜாலியா இருக்கு அந்த டேவே வந்து செமையா ஃபினிஷ் ஆவும் அன்னிக்கு நைட்டு எல்லாரு உக்காந்து மண்டபத்தில் எல்லா போயிடுவாங்கல லாஸ்ட்ல என்ன பண்ணுவோ நாங்க எல்லாப் அப்டி கும்பலு ஃபேமிலி எல்லா ஒக் உக்காந்து கத பேசறது அப்றோ அது இதுன் பண்ற அப்போ ஒரு சும்மா ஒரு கேம் மாரி வெளாடிட்டு அதுக்கப்பற அதோட என்ன அதுக்கப்பறோ திரும்ப அவுங்க அவுங்க வேலைய பாத்துட்டு அவுங்கவுங்க போயிடுவாங்க
ஆ ஆ ஆனா முடுஞ்சதுக்கு அப்பறோ ரொம்ப ஒரு மாரி இருக்கு ஐயோ எல்லா அவுங்க வீட்டுக் போயிட்டாங்களே இது இதோட நம்ம வீட்ல எதாது ஃபங்க்ஷன்னா எல்லாரு வந்துருக்கப்ப நல்லாருக்கு அதுக்கப்பறோ முடிஞ்சு இதுக்கப்பறோ எல்லாரு கெளம்புனது அப்பறோ ரொம்ப கஷ்டமா இருக்கு தனியா இருக்க மாரி இருக்கு ஒரு மாரி இத விட சிஸ்டர்ல்லா மேரேஜ் பண்ணிட்டு போனதுக்கப்பறோ இருக்கு பாருங்க ஒரு ஃபீலு எ அக்கால மேரேஜ் ப அதுதா எ அக்கா மேரேஜ் பண்ற வரைக்கு நா வந்து எப்போ நீ கல்யாண பண்ணிட்டு போவ சீக்கிரம்போ சீக்கிரம்போன்னு சொல்லி சண்ட கட்டுவே அது போகுற அன்னைக்கி தா தெரிஞ்சுது ரொம்ப கஷ் கஷ்டமா இருந்துச்சுனால பயங்கர அழுக வந்து வந்து அழுதுட்ருந்தே ரொம்ப அதுதா அப்டி வீட்டுக்கு போனா எங்கமே எப்போமே ரெண்டு பேரு ஒண்ணாவேதா இருப்போ அப்டின்றப்போ என்ன அவ்ளோதானா இனிமே அங்கதா அப்டின்னு சொல்லிருக்கப்போ ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கு
ஆமா சிஸ்டர் ஏனா இவ்ளோ நாள் நம்ம கூட அடுச்சு சண்ட போட்டு அது மாரி கூடயே இருப் இருப்பாங்க எப்டியோ நைட்டு தூங்கறப்ப எல்லா இருப்பாங்க திடீனு பாத்தோன்னே சுப்பறா வீடே விருச்சோடு போன மாரி இருக்கு அந்த ஒரு மாசோ அந்த கொஞ்சோ நாள் வரைக்குமே வந்து அவுங்க அவங்களுடைய ஆப்செண்ட வந்து நம்மளால ஏத்துக்க மு டியலையோ அங்க இல்லையே அப்டிட்டு அவுங்க என்ன அந்த அந்த மெமரிஸ் வரு இவுங்க இது நா இப்டி பண்றப்போ அவுங்க இப்டி பண்ணாங்களே இப்டி பண்ணாங்களே அந்த மாரி
ஆமா ரெண்டு பேர் சேந்து ஒன்னா வேல ஒர்க் பண்ணது இதெல்லா ஞாபகோ இருக்கு ம் அதுதா சிஸ்டர் சேரி சிஸ்டர் ஓக்கே ஆ செரிங்க ஓகே பாய் ம்
பாய்